இதுங்களாப்பா
கேக்குதுங்ப்பா
எப்டி பா இருக்கீங்க
நல்லாருக்கறேம்பா நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கேம்ப்பா நன்றிப்பா வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
நல்லா நல்லாருக்காங்கப்பா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நல்லாருக்காங்ளா
ஆ இங்கே எல்லா நல்லாருக்காங்கப்பா
செரிங்கப்பா செரிங்கப்பா
அப்றங்கப்பா
சமீப காலமா எனக்கு ஒரு சந்தேகோ இருக்குதுங்பா ஆ அந்த உடற் பயிற்சியோட நன்மைகள பத்தி கொஞ்ச எடுத்துரைக்க முடியுமா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்த சொல்லுங்க அது அ எனக்கு தெரிஞ்சதயு உங்ககிட்ட சொல்ற இன்னைக்கு ஆமா அத பத்தியே பேசலாமே
கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா உடற்பயிற்சின் துது ஒடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயோ
ம்
ஏனா இப்ப பாத்திங்கனா நம்ம வந்து உடற்பயிற்சி வந்து நம்ம இந்த காலத்துல வந்து நம்ம நறைய வந்து அலுவலக பணியின் காரணமாக நம்ம வந்து உடற்பயிற்சி வந்து முற்றிலுமே வந்து அத வந்து பத்தி யோசிக்றதே கெடையாது நம்ம வந்து காலையில ஏந்திரிக்கிறோ சாப்ட்றோ அலுவலகத்துக்கு போவ்றோ மறுபடியூ வர்றோ வந்துட்டு மறுபடியூ இரவு உணவ உட்கொள்றோ மறுபடியூ நம்ம தூங்கி ஏந்திரிக்கோ மறுபடியூ திருப்பி நம்ம ஏந்திரிக்கிறோ காலல மறுபடியு வந்து கெளம்பி இப்ப அலுவலகத்துக்கு போறோ இந்த மாரியே வந்து போயட்டுருக்கனால நம்ம அந்த உடற்பயிற்சிய பத்தி யோசிக்கது கெடையாது இது பெரியவர்களு இதே மாரி இருக்கறோ அதே மாரி நம்ம சிறுவர்களு அதே மாரிதா உடற்பயிற்சிய வந்து முழுமையா வந்து நம்ம வந்து அத வந்து யோசிக்கிறது கெடையாது நம்ம பசங்களு அ எல்லாமே படிப்பு படிப்புதா முக்கியன்ற மாரியே நம்ம வந்து கொண்டு போய்ட்டுருக்கோ எல்லாருமே வந்து ஒரு ப வகுப்பறை எடு த்துகிட்டா அனைத்து மாணவர்களுமே வந்து நூத்துக்கு நூறு வாங்கணு அந்த அதே மாரி நம்ம வந் து மாணவர்கள் வந் து அதிகமா வந்து நம்ம சுமை நம்ம என்ன சொல்றது பாட சுமைனு சொல்லுவோ இல்லையா
ம்
அந்த மாரி வந்து அவங்க எடுத்துட்டு போறதுனால அ அவங்க வந்து ஒன்னொரு விஷய வந்து பெற்றோர்க வந்து மறந்தர்றோ நம்ம வெறு பாடத்த மட்டுமே வந்து ஒருத்தன வந்து நல்வழிப்படுத்தாது அது வந்து பாத்திங்கனா விளையாட்டு மூலமா வந்து நம்ம நல்ல மாணவர்கள் வந்து நல்வழிப்படுத்தனு என்ன சொல்ல வரிங்க
சரியா சொல்லிருக்கிங்கப்பா சரியா சொல்லியிருக்றிங்க ஏனா இந்த காலத்து பிள்ளைங்க வந்துட்டு உடற்பயிற்சி செய்யறத மறந்தர்றாங்க அவுங்க முற்றிலுமா தவிர்க்க காரணமு பாத்திங்கன்னா கைபேசியு ஒரு விதமான காரணமா இருக்குது இல்லைங்ளா அது ஒரு மனிதன ரொம்ப உகழ்படுத்துது விள்ளையா துங் அப்டின்றது வந்துட்டு வெளியில ஒரு மற்ற குழந்தைங்களோட சேந்து விளையாட்றது அப்டின்றத அவ்ங்க முற்றிலு மறக்குறாங்க இல்லமே இப்போ இணையத்தளம் வழியா கைபேசி மூலியமாவே இது பண்றாங்க விளையாண்டுக் கிட்டுருக்காங்க
ம் பா கரெக்டா சொன்னீங்கப்பா சரியா சொன்னீங்க
இதுனா இது இதுனாலயே வந்துட்டு உடற்பயிற்சி அப்டின்றது மறந்துர்றாங்க ஒரு அறிவியாளர்கள் வந்துட்டு ஒரு ஒரு கணக்கீடு எடுத்துர்கிறாங்க அதன்படி பாத்திங்கனா உலக மக்கள்ளயே வெறும் சைபர் புள்ளி ஐந்து சதவீதமான மக்கள்க்கு மட்டுந்தா உடற் பயிற்ச்சி தொடர்ந்து தொடர்ச்சியா செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்டின்ற மாரி ஒரு காணொலி நா பாத்த அதுலயு பெரும்பாலோருக்கு வந்துட்டு நேரோ கிடைக்காத பட்சத்துனால அ உடற்பயிற்சி நிலையங்களுக்கு செல்லாமலயே வீட்லயே வெச்சு செய்யறாங்க
கண்டிப்பா பா
க்கு யோகா நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோதியுடைய வயது என்னனு தெரியுங்களாப்பா
சொல்லுங்கப்பா
அவருடைய வயது இவ்ளோ நாள் நீட்டிச்சு இருக்கு அப்படின்றதுக்கு அவரே வந்துட்டு ஒரு உதாரணமா சொல்லியிருக்கிறாரு என்னனா யோகா அப்டின்ற பயிற்சிய தினந்தோறு அவுங்க செய்யறதுனால அவ வரக்கூடிய பயன்ங்கள் ரொம்ப அதிகம் அப்டினு சொல்லி சொல்லிருக்கிறாங்க
சரிங்கப்பா
பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைங்களுக்கு இத நம்ம எடுத்துரைக்கணு யோகா பயிற்சின்றது அஹ் அத்தியாவசியமான ஒன்று அத செய்யறது மூலியமா நமக்கு நல்ல நெறய நன்மைகள் கிடைக்குது அப்டின்றத சொல்லனு தினந்தோறு ஒரு அரை மணி நேரமாவது அது அதுக்குனு நம்ம நேரோ ஒதுக்கி காலைல எழுந்து அவுங்களுடைய வீட்டு மொட்டைமாடியிலயே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது அவுங்களுக்கு எடுத்துரைக்கணு
கண்டிப்பா பா
பெரும்பாலான குழந்தைகள் அத தவிர்த்துர்றாங்க
கண்டிப்பா பா
அவுங்களுக்கு விழிப்புணர்வ‌ நம்ம அவுங்களுக்கு கொண்டு போய் செ சேக்குறது ரொம்ப நல்லது
கண்டிப்பா கண்டிப்பா பா
தொலைபேசினால நடக்கக்கூடிய நன்மைகள பத்தி எதாவது சொல்ல முடியுங்களாப்பா
ஆ கண்டிப்பாப்பா கண்டிப்பா அத பத்தி நம்ம வந்து உரையாடலா இப்ப பார்த்தீங்கனாலே பெரும்பான்மையா வந்து உடல் பருமன் உடல் பருமன் வந்து இப்போ வந்து எங்கே பாத்தாலு அதிகமாயிட்டுருக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணம் பாத்தீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா உடல்க்கு தேவையான உடற்பயிற்சி இல்லை நம்ம வந்து உடற்பயிற்சினு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட் ட்டு நம்ம வந்து அந்த ஆ உடற்பயிற்சி கூடங்களுக்குதா போயி நம்ம வந்து அதிக பணங்கள வந்து செலவு பண்ணி அத வந்து செய்யணு அப்டின்றது அவசியம் கெடையாது உடற்பயிற்சினு பாத்தீங்கனாலே வந்து சுலபமான உடற்பயிற்சி நெறயா இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நடக்கிறது ஒரு மனுஷன் வந்து அதிகமா நடந்தாலே அந்த உடம்புக்கு தேவையான உடற் பயிற்சி கெடைக்கு அனைத்து உடம்புல இருக்கிற வந்து அனைத்து தசைகளுமே வந்து வேலை செய்யு உடல் வந்து வியர் வேர்வை வரு அந்த வேர்வைதா வந்து முக்கிய உடல் எடய வந்து கட்டு கட்டுக்குள்ள வெக்கிறதுக்கு காரணோ வந்து பாத்திங்கனா வேர்வை வேர்வை வந்து வடியனு உட ல்ல இருந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து வெளியேறு வேர்வைகள் மூலமா அதனால வந்து நா சாதார ண நடைப்பயிற்சியா வந்து பெரும்பான்மையான மனிதர்களுக்கு வந்து அதுவே ஒரு நல்ல உடற்பயிற்சி அத தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து மிதிவண்டி மிதிவண்டி பயன்பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அது வந்து மனிதர்களுக்கு சரி நம்ம இயற்கைக்கு சரி ஏனா மிதிவண்டி பயன்பாட்டுனால வந்து இயற்கைக்கு வந்து அது வந்து எந்த ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படுத்துறது கிடையாது இப்ப பாத்திங்கனா நம்ம அடுத்த வந்து மோட்டார் வாகனங்களா இருக்கு அது வ‌ந்து தேவையில்லாத புகைகல்லா வந்து பூமிய வந்து மயம் அதிகமாகுது மிதி வண்டி பயன்படுத் தனால வந்து வெப்பமயத்த வந்து பெரும்பான்மைய நம்ம வந்து அத கட்டுப்படுத்தலா அது இல்லாம இப்ப வந்து நம்ம ப பள்ளிகளுக்கு செல்லும் போது மிதிவண்டியை பயன்படுத்தலா நம்ம அலுவலகத்துக்கு செல்றதா‌ இருந்தாலு நம்ம அந்த மிதிவண்டிய வந்து பயன்படுத்தலா அதிகமா இதன் மூலமா வந்து நம்ம எரிபொருள பயன்பாட்டு வந்து கம்மியாகு என்ன சொல்ல வரீங்க
சரியா சொன்னீங்கப்பா சரியா சொன்னீங்கப்பா நடைப்பயிற்சின்றதே ஒரு சுலபமான ஒரு எளிய முறையான ஒரு பயிற்சி தா தினந்தோறும் அத பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அது அது அது போக மிதிவண்டி மிதிவண்டின் றது இப்ப உள்ள எந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு மிதிவண்டி ஓட்டுற அந்த பயிற்சின்றது இல்லாம இருக்குது எல்லாரு வந்துட்டு இருசக்கர வாகனத்தையே நாடி இருக்குறாங்க இல்ல அப்டின்னா அவுங்க பெற்றோர்கள பெற்றோர்கள் வந்துட்டு அவுங்கள கொண்டு போய் பள்ளியில சே க்கறது திருப்பி கூட்டு வரதுமா இருக்குறோ அதலா இல்லாம ஒரு அரை மணி நேரம் தினந்தோறு ஒரு நடைபயிற்சியோ இல்ல ஓடுற பயிற்சியோ குடுக்குறது நல்லது மிதிவண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்பும் கரையு அப்படின்னு ஆஹ் சொல்லிருக்கறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாப்ப உடற்பயிற்சிந்து ரொம்ப ரொம்ப சி சிறந்தது நம்ம நடக்கறது மூலமா நெறைய நன்மைகள் இருக்கு உடம்புக்கு இப்ப வந்து நடக்கறது வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒவ்வொருவரு பின்பற்றணு சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை அந்த காலத்துல பாத்தீன்னா கிராமப்பு புறங்கள்ல வந்து இந்த மாரி வாகன வசதிகள்லா கடையாது ஃபுல்லா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நடைய நடந் பா து நடந்து தா அவுங்க வந்து அனைத்து வேலைகளுமே வந்து அவங்க செய்வாங்க கிராமப்புற றத்தலலாம் பாத்தீங்கன்னாளே ஃபுல்லா அந்த காலத்துல வந்து இந்த மாரி அரசாங்க பேருந்து வசதி கெடையாது இந்த மா இந்த மாரி இரு சக்கர வாகனங்கள் கடையாது நான்கு சக்கர வாகனம் மூன்று சக்கர சக்கரம் மூன்று சக்கரம் வாகன இது எதுமே கிடையாது முழுக்க முழுக்க நடந்தே வந்து ஒரு எடத் துலந்து இன்னொரு எடத்துக்கு போகுறது வேலை செய்றது தா பாத்தீங்கன்னா ஃபுல்லா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்த சார்ந்த தொழில்கள் செய்வாங்க ஆஹ் முழுக்க முழுக்க வந்து அந்த உடலோட அஹ் வேலைகள் வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து உடம்பு ஆரோக்கியமா இருப்பாங்க நோய் நொடி இல்லாம அந்த காலத்துல அதிக வயது வரைக்குமே இருந்தார்கள் ஆனா இப்ப பாத்தீங்கன்னாலே சூழ்நிலையே வந்து வேற மாரி இருந்துட்டு இருக்கு இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னாலே வந்து இதய இதய சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து ரொம்ப அரிது ஆ இ இப்ப எடுத்துக்கிட்டீங்கனாலே சிறு குழந்தைகள்ல இருந்து இதய நோய்கள்லாம் அதிகமாவே நீங்க க காண்ற மாரி இருக்கு சூழ்நிலை நெறைய செய்திதாள்கள பாத்திருப்பீங்க ஊடக ஊடகங்கள பாத்திருப்பீங்க நெறைய இதய நோய்கள் அதிகமா யிட்ருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரண வந்து இந்த உடற்பயிற்சி இல்லாத காரணந்தா நீங்கதா என்ன சொல்ல வரீங்க இத பத்தி தி
ஆமாங்கப்பா இதெல்லா க சரியான தகவல் தா ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க உடறி பயிற்சி செய்யாததுனால உடம்புல கெட்ட கொழுப்புகள் சேருது இது உடற்பயிற்சி செய்யாதனால அப்படின்றது மட்டும் முழுக்க காரண கிடையாது இதுக்கு நம்ம எடுத்துக்கக்க கூடிய உணவு கள்ளயு இருக்குது ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க ஆஹ் நல்ல அஹ தானிய வகைகள் அரிசி வகைகள் இந்த மாதிரி எதும் சாப்பிடாம ஆஹ் ஆஹ் வெளில கிடைக்கக்கூடிய தள்ளுவண்டி உணவுகங்கள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால அவங்க கூடிய சேர சேரக்கூடிய கெட்ட கொழுப்பு தா இதுக்கான காரணம்னு நானும் சொல்லுவே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா
சடுறாங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோட்டான் சொல்லுவோ இல்லையா அது சாப்பிடுறாங்க அப்றம் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவோ அதை சாப்பர்றாங்க அத ஆங்கிலேயர்களு சாப்டக்கூடிய இந்த பீஸா பர்கர் இந்த மாரி நறைய உணவுகள் வந்து அவுங்க சாப்பர்றாங்க அ பாரம்பரிய உணவு கள் வந்து மறந்துர்றோ நறைய பேர் மறந்துட்டோ பாரம்பரிய உணவுகள் சிறுதானியங்கள்லா நறைய இருக்கு அதெல்லா வந்து நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்ட்டு வர்ணு நம்ம குழந்தைகளுக்கு அது வந்து ந ம்ம வலியுறுத்தணு இந்த மாரி பண்றது மூலமா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியத்த வந் நம் பேணி காக்கணு சிறந்த ஒரு நல்ல உரையாடலா இருந்துச்சுங்கப்பா உங்ககிட்ட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி வேற ஒரு நல்ல வாய்ப்புனா நம்ம உரையாடலா நன்றிப்பா நன்றி
மகிழ்ச்சிப்பா நன்றிங்ப்பா